ஆஹ் சொல்லு மா
நல்லா இருக்கியமா
நல்லா இருக்கு மா நீ எப்படிமா இருக்
நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்னாச்சு ஒடம்பு சரிலயா
ஆமாமா
செரி ஒடம்ப பாத்துக்குமா
ஓகேடா இங்க கொஞ்சம் கிளைமேட் சரியில்ல அதனாலதான் மத்தபடி வேற ஒன்னும் இல்ல
ஓகேடா ஓகேடா
நல்லா வெயில் அடிக்குது திடீர்னு வந்துட்டு அது என்னா மழை பெய்ற மாதிரி இருக்கு
கிளைமேட் ட்டீங்க மாறி மாறி வருதா அதனால தான் நமக்கு ஒ ஒ நான் எனக்குமே ரெண்டு மூனு நாள் ரொம்ப ஒடம்பு டிய ரொம்ப கஷ்டப்பட்டேன் அ அவங்க அண்ணனுக்கும் அப்படிதான் பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு உங்க அண்ணனுக்கு சளி புடிச்சுமே இன்னும் கரெக்ட் ஆகல னால பாப் அப்ப ரொம்ப பாத்து பாத்து வெச்சுக்கிறேன்
யா பாப்பாக்கு
ஓ பாப்பா நல்லா இருக்கா பாப்பாக்குல்லாம் எந்த பிரச் சனையே இல்ல பாப்பாக்கு இப்ப வரைக்கும் பாப்பாக்கு சளி எதுவும் புடிக்காம பா அவங்க அப்பாட்டையே ந விடல அந்த அளவுக்கு பாத்து பாத்து வெச்சுட்டு இருக்கேன்
ஓ ஓகே ஓகே ஓகே அப்போ ஓகே இது எப்டி இருக்கா பாப்பா சேட்ட எல்லாம்
சேட்டை எல்லாமா கொஞ்சம் நஞ்சும் இல்ல சேட்ட அத்தன சேட்ட இருக்கு
ஏ பாப்பா பேச ஆரம்பிச்சுட்டாலா
பேச ஆரமிச்சுட்டாளா அவ வாயவே மூட மாட்டிங்கிறா வாய மூடாம பேசறா
ஹ நல்லா ஃப்ளயண்டா பேசுறாளா இல்ல நார்மலா என்ன சொல்றது இப்பதான் அத் அப்பா அம்மா அந்தமாரி சொல்லிட்டு இருக்காளா
நல்ல இன்னிக்கு காலையில ஒரு சம்பவம் நடந்துச்சு காலையில எப்பவும்போல ஃப்ரெஷ் ஆயி குளிச்சுட்டு நாங்க வெளிய வரும் போது ஆ நைட்டி சேஞ்ச் பண்ணிட்டு வெளிய வந்தேன் ஆ ஒடனே வந் அது வந்துட்டு அம்மா நைட்டி நீ போடாத சுடிதார் போடுமா நா உன்ன எங்கயாச்சும் வெளிய கூட்டிட்டு போறேன்
யார் அவுங்க கூட்டிட்டு ட்டு போறாங்களா
பாப்பா என்ன வெ ளிய கூட்டிட்டு போறாலாமா
பரவால்லையே நல்ல முன்னேற்றம் ம் இப்ப உள்ள ஜென்ரேஷன்ல்லா ச்ச நம்மல்லா வந்துட்டு ஏ பி சி டி கூட தெரியாது நமக்கு
நம்மாஸ் காலேஜ் படிச்சுட் டு நம்ம வேலைக்கு போம்போது கூட நம்ம அம்மாவ வந்துட்டு ஆ வெளிய கூட்டிட்டு போவலன் சொல்லி நம்ம சொன்னதே இல்ல இப்ப என் புள்ள என்ன பாத்து சொல்லுது இப்பவே நா உன்ன வெளிய கூட்டிட்டு போறே நீ கெளம்பி ரெடியாயிருமா அப்டின்னு என் புள்ள எங்கிட்ட சொல்லுது
இதுவேணா நூத்துக்கு நூறு உண்மதா நம்ம கூட நம்ம அப்பா அம்மாவ சொன்னது கெடையாது இப்பவுமே நம்ம வந்துட்டு அப்பாவயு அம்மாவயு வெளியில கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கோ ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க நம்மள கூட்டிட்டு போ சொல்லுதுங்க அந்த அளவுக்கு ஜென்ரேஷன் வளந்திருக்கு இதவு நெனச்சு பெருமப் பட்றதா இல்ல வந்துட்டு என்ன சொல்றது
இந்த காலத்து புள்ளைங்க எல்லாமே வந்துட்டு அப்டிதா இருக்காங்க என்ன பண்றது நம்ம காலத்துல வந்துட்டு நம்ம வாட்டுக்கு வெளிய வெளிய வெளையாடிட்டு புடிச்சிட்டு அந்த மாரி இருந்தோ இந்த காலத்து புள்ளைங்க வீட்ட விட்டு வெளிய வர மாட்டேங்குது அதுவு போனு இப்ப இருக்கர்துலே சி என் புள்ளைகிட்ட நா போன கொடுக்காம வளர்த்திருக்கே அதுதா இப்ப பெரிய சாதனையிலயும் பெரிய சாதனை அது
பெரிய விஷயம் தெரியுமா மோஸ்ட்டா வந்துட்டு நம்ம அப்படிதா வளக்கணும் ஏன்னா இப்ப உள்ள காலத்துக்கு அப்ப ஒவ்வொரு நியூஸும் கேள்வி படும் போது பயமா இருக்கு பிள்ளைங்க இருந்துட்டு அதுவு ஒவ்வொரு பிள்ளைங்களையு பாக்கும் போது போனுன்னா அப்டி பைத்தியமா இருக்காங்க ஆனா நம்ம பாப்பா அப்படி இருக்கான் சொல்றேல்ல அது ஒரு எவ்ளோ பெர் ரொம்ப பெரிய விஷயம் என் தங்கச்சி ஐஷா என் ஃப்ரெண்ட் இருக்கால்ல
ஆஸ் சொல்லுங்க சொல்லுங் தெரியு
து ஆ தங்கச்சி வந்துட்டு பாப்பாவ வந்து அதுவே ஆத் அதே மாரிதா வளப்பா கொழந்தைய வந்துட்டு இது இல்லாம அ இது அதென்னது ச்ச ஃபோன் குடுக்காம நல்லப் படியா வளப்பா அது வளத்துட்டுருக்கா அப்பிடிதா சொல்லுவா நா வந்துட்டு டைவர்ட் பண்ணிட்டே இருக்கே
இல்ல கொழந்தைங்க கேப்பாங்க அதாவுது கொழந்தைங்க என்னென்னா பண்ணுனா நம்ம வந்துட்டு நம்ம கூட இ தனிப்பட்ட முறல நம்ம கூட இருக்கும் போது வெளையாடிட்டு புடிச்சிட் இருக்கம் போது அவுங்குளுக்கு அது வந்து ஒரு பெரி விஷ்யுமா தெரியமாட்டேங்குது ஆனா அ இப்ப எங்க மச்சான்தார் பொண்ணு இருக்கா எங் மச் மச்சாதாரு பொண்ண பாத் டுவென்டி ஃபோர் ஹார்ஸ் இருவத்தி நாலு மணி நேரமு ஃபோன மட்டுந்தா கைல வெச்சிருப்பா நானு சத்தம் போட்டிருக்கே நா இப்பில்லா ஃபோன கொடுத்து பழக்காதீங்க கொழந்தைகிட்ட இது நல்லதுக் இல்லா இப்பில்லா குடுக்காதீங்க அப்டின் சொல்ட்டு நா நெறைய டைம்மு அவுங்க கிட்ட சொல்லி க்கே ஆனா அவங்க வந்துட்டு அத இல்ல அவ வந்து போன் குடுக்கலன்னா சாப்பிட மாட்டா கொஞ்ச நேரந்தா அப்டி இப்டின்னு சொல்லி அவ கையில போன குடுக்க நா குடுக்க மாட்டேங்குற வார்க்கி அவங்களுக்கே வராது
கரெக்ட்டு தா சில பேர் அந்த தப்பு பண்றாங்க சில பேர் வந்துட்டு இல்ல பிள்ளைங்கள வந்துட்டு இப்டிதா வளக்கணுன்ட்டு பிள்ளைங்கள வந்துட்டு இந்த மாரி கரெக்டாவு வளக்கவு செய்றாங்க அது வந்துட்டு அவ்ங்கவுங்க அந்த வளர்ப்புலதா இருக்கு ஒரு சிலப் பேத்துக்கு அது புரிய மாட்டேங்குது
இப்ப பாப்பா வந்துட்டு எங்கிட்ட கேப்பா பாப்பா ஆ அம்மா எனக்கு வந்துட்டு ஃபோன் கு வேணும்மா எனக்கு பொம்ம போட்டு குடும்மா எனக்கு பாட்டு போட்டு குடுமா அப்டின்ட்டு வந்து பாப்பா என்ட ஃபோன் கேப்பா அப்ப நா என்ன பண்ணிருவேனா பொம்ம போட்டு குடுனு சொன்னோனா டி வி ல பொம்ம போட்டு குடுத்துருவே பாட்டு போடுன் சொன்னானா நா ஓம்தேட்டர்ல வந்து பாட்ட கனெக்ட் பண்ணி நீ டான்ஸ் ஆடுப் பாப்பா அப்டின் சொல்லிட்டு நா அவா மட்டு ஆடக்கூடாதும் அவ ஆட்னா அவ கூட நா ஆடணு உங்க அண்ணனு கூட சேந்து டான்ஸ் ஆட்னு எங்க கூட
நம்மளு சேந்து பிள்ளைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்மளு இது பண்ணிட்டே இருந்தா பிள்ளைங்க வந்துட்டு இந்த அளவுக்கு என்ன சொல்றது ரொம்ப வந்துட்டு ஃபோனு ஃபோனுன்னு அடிக்ட் ஆக மாட்டாங்க நம்மளு அவ்ங்களோட இன்ட்ராக்டா இருக்கணு அதே மாரி நீங்க இப்ப சொல்றீங்க பாத் த்திங்ளா அந்த இது ஹோம் தேட்டரு டி வி அது வந்துட்டு கரெக்டான சாய்ஸ் நெறைய பேரு வந்துட்டு இப்ப அததா வந்துட்டு பிரிஃபர் பண்றாங்க ஏனா நோ கொழந்தைங்க டி எ இது ஃபோனா பாக்குறதுதானே வந்துட் து ரொம்ப கெடுதலு இதுல வந்து டி வி யா பாத்துட்டா நமக்கு அவ்ங்க என்ன பாக்குறாங்கன் தெரிஞ்சிரு அவங்களும் வந்துட்டு கரெக்டானவே கரெக்டா இருந்துப்பாங்க என்னன்ன பாக்கணுங்கறத கரெக்டா தெரிஞ்சுட்டு கரெக்டா பாத்துப்பாங்க
இப்ப ஃபோன்ல இப்ப ஃபோன குடுத்து புள்ளைங்க அந்த ஃபோன மட்டுமா பாக்குது அதுல ரீல்ஸ்ஸு இதெல்லாமே பாக்க ஆரம்பிச்சங்காட்டு தா அது எங்க மச்சான்ட இப்ப நா அங்க போ எங்க மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோ எங்க மாமியார் வீட்டுக்கு போய் அங்க எங்க மச்சாண்டர் பொண்ணு கூட இருந்து ரெண்டு ரெண்டு நாள் இருந்தா பாப்பா அந்த மறு நாளு எனக்கு ஃபோன் வேணுன்னு அவ கூட மொதல் நாள் அவ கூட ஒக்காந்து ஃபோன் நோன்டிட்ருந்தா மறு நாளு எனக்கு ஃபோன் வேணும்மா எனக்கு ஃபோன் குடுங்க அஹ் நானும் இப்ப அக்கா வரணும் அக்கா ஃபோன் விளாடுற நானும் ஃபோன்ல பொம்ம பாக்கணும் அத பாக்கணும் சொல்லி பா ப்ப ஆரம்பிச்சிட்டா என்கிட்ட
அச்சச்சோ இதுதான் இருக்கிறதுலயே இதுதான் கொஞ்சம் டஃப்பான விஷயம் என்ன இன்னொரு கொழந்தைங்க க்கு இன்னொரு குழந்தைக்கும் நம்ம வந்துட்டு ரிலேஷனோட ரிலேஷன் போயிட்டு ஏதாவது இன்ட்ராக்ட் ஆகணும்னு நினைச்சா இது ஒரு பிரச்சன நம்ம வந்துட்டு என் கண்ட்ரோலா வளர்த்திருப்போம் அவுங்க கொஞ்சம் வந்துட்டு லூஸா விட்டுருப்பாங்க சேரும் போது இதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும்
அது இப்போ இப்ப ந நான் வந்து பாப்பாவுக்குமே சொல்லே அதுக்கப்புறம் பாப்பாவை அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி ரொம்ப டய அங்க அங்க போலாம் திடீர்னு ஃபோன்னு கூப்பிட்டா பாப்பா வா நம்ம இங்க பக்கத்துல எல்லாம் கோயில் விசேஷம் நடக்கும் போது பாப்பா அங்க டும்டும் அடிக்கிறாங்க வாங்க நா போ அந்த விசேஷத்துல கலந்துக்கலாம் இங்க போலாம் அங்க போலாம் எங்க ஒவ் எனி ஒன் ஃபங்க்ஷன் எதுவா இருந்தாலும் அங்க போய் பாப்பாவ வச்சுட்டு அங்க பாரு அத பாரு வா பார்க்குக்கு போலாம் அங்க வா வீக்லி ஒன்ஸ் வந் வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு அண்ணா வந்துட்டு பாப்பா வீட்டுக்குள்ளேயே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளிய கூட்டிட்டு போயிருவாங்க
இல்ல அது அதுதான் சொல்றேன் இ இதுவும் கரெக்டான இதுதான் பிள்ளைங்க வந்துட்டு இந்த மாதிரி கேட்கும் போது நம்ம கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணி கொஞ் இதுவும் இது பண்ணிட்டா ரைடு அண்ணியும் இதே மாதிரி டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்டா வந்துட்டு பிள்ளட்ட வந்துட்டு ஃபோன வந்துட்டு குடுக்கவே மாட்டாங்க ஏதோ ரொம்ப முடியல ரொம்ப என்ன சொல்றது அவனுக்கு உடம்பு சரியில அவன் ரொம்ப நையா இருக்கான்னு மட்டும் தான் குடுப்பாங்க இல்லன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்குள்ளயே இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அவனுக்காகவே வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வெளியில போறது ஒன்னா வந்துட்டு சாயந்திரம் சாயந்திரம் வாக்கிங் போய்கிறது அவனுக்கு வந்துட்டு இன்ட்ராக்ட் ஆகணும்ங்கறதுக்காக அதே மாரிதான் தங்கச்சியுமே பண்ணுவா ஆனா எங்க மாமா எங்க அத் அத்த அதுல கொஞ்சம் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க
அதே இப்ப என்னன்னா இப்ப ரொம்ப என்னன்னு அதிகமான செல்லம் இப்ப எங்ககிட்ட வந்துட்டு கொஞ்சம் பயம் இருக்கு அவ வீட்லயே வச்சு எங்கிட்ட மட்டும் தான் பயம் இருக்கு அப்பாட்ட அம்மாட்ட அவுங்க அப்பா கிட்ட எல்லாமே சுத்தமாவே பயம் இல்ல ஏ எல்லாத்து அதாவது அண்ணா அப்ப ஃபோன் கேட்பா எங்கிட்டயோ எங்க அப்பா அம்மா கிட்டயோ ஃபோன் கேட்க மாட்டா ஏனா கேட் தா வந்து ஐயோ அம்மா தரமாட் டாங்க அடிப்பாங்கனு அப்பா தான அப்பா ஒன்னு பண்ண மாட்டாரு அப்பா குடுத்துருவாருன் சொல்ட்டு ஆனா இப்ப முடிஞ்ச அளவுக்கு ஒரு எடையில ஒரு பத்து பதினஞ்சி நாள் வந்துட்டு ஃபோன ரொம்ப அதிக யூஸ் பண்ணிட் இருந்தா இப்ப வந்துட்டு ஃபோன் ரொம்போ கம்மி ஆயிச்சு ஃபஸ்ட்டு எப்டி வந்துட்டு அ அத இத வெளையாடிட் இருந்தாங்களோ இப்ப அதே மாரி வெளையாட ஆரம்பிச்ட்டா இப்ப ஃபோன் எல்லா இப்ப வந்து அதிகமா எங்ககிட்ட கேக்குறது புடிக்கிறது அந்த மாரி கூட எதுமே கெடையாது
இல்ல கரெக்ட்டு தான் நெறைய கொழந்தைங்க வந்துட்டு யாரு வந்துட்டு தெரிஞ்சி வச்சுக்குறாங்க யார் நமக்கு செல்லமா இருக்கா யாரு கேட்டா குடுப்பாங்க யார் கேட்டா குடுக்க மாட்டாங்க அப்டின் தெரிஞ்சி வச்சிட்டு அவுங்களுக்கு ஏத்த மாரி அவுங்க வந்து ரியாட் பண்ணிக்கிறாங்க அத வந்திட்டு நம்ம கொஞ்சோ கேர்ஃபுல்லா இருந்து செரி பண்ணிட்டோனா எல்லாமே கரெக்ட்டாயிடோ
எல்லாமே கரெக்ட் ஆயிரோ உண்மதா ஆனா இப்ப பரவாயில்ல இப்ப இப்ப வந்துட்டு நம்ம பாப்பாவ இப்ப இருந்து எனக்கு கரெக்டா பாப்பாவுக்கு வந்துட்டு வயசு வந்துட்டு அடுத்த வருஷ் ஸ்கூல் சேர்த்துற வயசு வந்துருச்சு அதனால இப்ப இருந்தே நம்ம அதெல்லா அவாய்ட் பண்ணாதா பாப்பாவனு அடுத்த வருஷம் ஸ்கூல் சேர்த்தறக்கு கரெக் கரெக்டா இருக்கோ
இல்ல ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சோ வந்துட்டு நறையாவே வந்து மைண்ட் மாறி இது ரொம்ப இன்ட்ராக்ட வந்துட்டு மாறிரோ படிக்கணோ அப்ரோ வந்துட்டு ஆக்டிவிட்டி செய்றது இதுலயோ வெளியில வந்துட்டு இன்டரக் பண்றது இதுலயுதா நறைய இது வந்துட்டு போக்கஸ் வரோ போன்ல வந்துட்டு கம்மியா தா இருக்கோ அப்டி போன்ல ஸ்கூல்ல எதவு பண்றாங்க செய்யறாங்க எதோ சொல்றாங்க ப்ராஜெக்ட் குடுத்துருக்காங்க அப்டின்னா கூட நம்ம அத வந்துட்டு டிவில கனெக்ட் பண்ணி கூட நம்ம வந்துட்டு அவங்கள இன்ட்ராக்ட் பண்ண வைக்கலா அதுல கூட வந்துட்டு இது பண்ண வைக்கிலா
கண்டிப்பா கண்டிப்பா அந்த இதுலதா நானு ட்ரை பண்ணிட்டு இப்ப முக்கா இது பண்ணியாச்சி அதெல்லா எந்த பிரச்சனையு இல்ல இப்ப கரெக்டா போயிட்டே இருக்கு சரி நீ ஊருக்கு
பாப்போம் ஒகே ஓகேடா கண்டிப்பா செரி நீயும் பாப்பா பாத்துக்கோ எல்லாத்தை கேட்ட சொல்லு செரிடா பாப்போம் வெக்கிற உம் ஆஹ ஆஹ்